வணக்கம் தோழி
நலமா இருக்கிறீங்ளா சாப்ட்டாச்சா
ஆ நலமா இருக்கே தோழி சாப்ட்டாச்சி நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல தோழி இனிமேதா சாப்படணு
ஓ வழக்கமா லேட்டா சாப்புடுவீங்களோ
ம் ஆமா தோழி ஒரு ஒன்பது ஒன்பதுர மற மணி அந்த மாரி டயத்துல தா சாப்பறது தோழி இன்னக்கி தா கொஞ்ச லேட் ஆயிருச்சி சாப்புடணு நம்ம பேசிட்டு அதுக்கப்றோ சாப்புடுவோ தோழி ஆ என்ன தலைப்பு பத்தி பாக்லா அப்டினா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப்லைன் ஷாப்பிங் அத பத்தி ஐடியாஸ் எது வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க ஷாப்பிங் பொதுவா நீங்க எதுல பண்றீங்க
ஆ நம்ம வாங்குற பொருள் பொறுத்து அது வந்து மாறுபடு தோழி ம் ஆ அதாவ்து நம்ம அதிகமா வந்து பாத்திங்கன்னா ஆ ஹோல்சேல் கடைகள்ல தா நம்ம வந்து வாங்குவோ ஏனா கோயில் வெச்சிருக்கிறனால ஆ நம்ம பொருள்கள் அதிகமா வாங்கும்போது அந்த மாத்ரி வாங்கனா கொஞ்ச பயனுள்ளதா இருக் கு அத வெச்சு ஒரு நாலு பேத்துக்கு உதவி செய்ய முடியு இல்லவா ஆ அதனால ஆ சில பொருள்கள் நம்மளுக்கு தவிர்க்க முடியா து பட்டு சமூக வலைத்தளங்கள்ல அது வந்து தரமாவு இருக்கு அப்பிடிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அதுல வந்து வாங்குறோ தோழி இத பத்தி உங்களுடைய கருத்துக்கல இங்க பகிருங்க
ஆ ஆமா தோழி நா வந்துட்டு அதிகமா பொருள்கள் வாங்குனே பிடின்னா அ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக் கு என்ன வித்தியாசங்குறது நா ஃபஸ்ட்டு சொல்லிறேந் தோழி ஆன்லைன பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்பிடினா நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ நெறைய வந்துட்டு நம்ம பாக்லா நம்ம வாங்கும் போது ரிவ்யூ சேத் து பாத்துட்டோ அப்டினா அந்தப் பொருள் நல்லாதா இருக்கு அப்டின் நம்ம மனச்லப் பட்டால் கண்டிப் ப்பா வந்துட்டு நம்ம அத வாங்லாந் தோழி அது மட்டு இல்லாம ஆன்லைனப் பொறுத்து து வரையு ரொம்ப விலை கூட உள்ளது அந்த மா ரி வாங்கிறக் கூடாது கொஞ்சோ விலை கம்மியா உள்ளது வாங்கறதே என்னப் பொறுத்த வரை நல்லதுன் நா நெனைக்கிறே அது மட்டு இல்லாம ஆ ஆஃப்லைன்னு பாத்தீங்கினா ஒரு கடைக்கு நம்ம போறோ ஒரு சாரிப் பாக்குறோ அப்டினா ஆ ஒ ஒருப் பத்து சீலைக்கி ஒரு அஞ்சு சீல நம்ம பாக்கலா அதத் தாண்டி நம்மப் பாத்தோ அப்டினா கண்டிப்பா எடுத்து காட்றவுங்களுக்குமே கொஞ்சோ சிரமோ இருக்ற மாரி இருக்கு அதுனாலப் பாத்தீங்க அப்டினா நம்ம ஆன்லைன்ல பாத்தீங்கினா எவ்ளோ சாரி வேண்ணாலுப் பாக்லா எவ்ளோக் கலர்ஸு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாக்லா அதுனால வந்துட்டு நா ஆன்லைன் வந்துட்டு பிரிஃபேர் பண்ணுவே அது மட்டு இல்லாம பொருள்கள் வாங்கும்போது ஒரு சிலப் பொருள்கள் வந்துட்டு நா ஆன்லைன்ல வாங்கிருக்கே ஆ ரொம்ப நல்லாவே இந்துச்சி ரிவ்யூஸ்லாம் பாத்துட்டு தானே நா வாங்குறே அதனால வந்துட்டு ஒரு சிலப் பொருள்கள் பாக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சி தோழி ஆ ஒரு சிலப் பொருள்கள் வந்துட்டு கொஞ் சோ நல்லா இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸு கேட்டீங்க அப்டினா நாம் ரீசெண்டா பிளாஸ்க்கு ஒன்னு ஆட்ரு பண்ணிந்தே அதல ரெண்டு மூனு கப்பு ஆ அதுக்கப்றோ ஒரு பிளாஸ்க்கு அந்த மாரி வர்ற மாரி இருக்கு அபு போ போட்ருந்தாங்க நானு வாங்கிட் டே வாங்க விடுப் பாத்தீங்க அப்டினாச் சுடுதணி ஊத்தி வெச்சா ஒரு ஒரு மண் நேரமாது சூடா இருக்குனாய்ங்க கடசிலப் பாத்தீங்க அப்டினா அதுப ஒரு மண் நேரோ இல்ல பத்து நிம்ஷங் கூட சூடா இல்ல ஏமாத்திட்டாய்ங்க அது ஒன்னு மட்டும்தா நா எனக்கு தெரிஞ்சு சு வேஸ்ட்டா போச்சு தோழி நாப் பண்ணதுல நீங்க எதுவு வாங்கிந்தீங்ளா
ஆ வாங்கியிருக்கோத் தோழி நா வந்து பாத்தீங்கின்னா அ சில வருடங்ளுக் க்கு முன்பு அ ஸ்கூல் அ டீச்சரா வேல பாத்துட்ருந்த சோ அந்த மாதிரி இருக்கும்போதுப் பல கடைகள்லப் போயி நீங்க சொன்ன மாதிரி அ ச் சேலைகள் வந்து வாங்கும்போது அவங்க எடுத்து போடும்போது ஒரு நாலஞ்சு சாரீ எடுத்துப் போடும் போதே அதிகபட்சமா நா எடுத்துருவே சில சமயங்கள்ல வந் து அவங்க நெறையா வேல செய்யறப் பாத்தா நமக்கு கடினமா இருக்கு அந்த மாரி சம் மியங்கள்ல நா என்னப் பண்ணுவே அப்டினா ஆன்லைன்ல வந்து ஏழு சாரீ அல்லது பத்து சாரின் சொல்லிட்டு டி விகள்ல வந்து நமக்கு ஒளிபரப்பு பண்ணுவாங்கல்ல நேப்தால் அந்த மாதிரி இதுல வந்து அவங்களே சாரிய வந்து க அணிஞ்சு நமக்கு காம்ச்சிருப்பாங்க ஆ அப் ப அந்த மாதிரி சாரிகள் வந்து நா வாங்கிருக்கே ஏழு சாரி அல்லது எட்டு சாரி ஒட் ட்டுக்கா வாங்கிட்டம்னா அது வந்து ஆசிரியர் தொழிலுக்கு போகும் போது நம்ம தினம் தினம் துவைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து அது ரொம்பவுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறோ பாத்தீங்க அப்டின்னா எங்க ஊர் சைடுல வந்து கொஞ்சோ சில சமயங்கள்ல திருட்டு பயம் வந்து கொஞ்சோ ஜாஸ்தி ஆ சோ என்ன பண்ணுவோ அப்டின்னா தங்க நகைகள் வந்து அணிந்தாலுமே ரொம்ப நகைய பாதுகாக்கறத விட நம்மள பாதுகாக்கறது வந்து கொஞ்சோ வேலை பழுவா இருக்கும் அந்த மாரி சமயங்கள்ல அந்த தங்க நிறங்கள்லயே இருக்கக்கூடிய அந்த கேரண்டிட் நகைகள்னு சொல்லுவாங்கல்ல ஆ அது வந்து சில ஆன்லைன் அ வலைத்தளங்கள்ல நா வாங்கியிருக்கே தங்க நகை இல்லங்கறது து நம்ம சொன்னா மட்டும் தா தெரியிற அளவுக்கு ரொம்ப தரமானதா இருந்தது நம்ம கூட்டத்தோட சொந்தக்காரங்களோட போகும்போது தங்க நகைகள அணிந்து போகலா மற்ற சமயங்கள்ல தினந்தோறும் வேலைக்கு தனியா போயிட்டு வரும்போது சில நடைமுறை சிக்கல்கள தவிக்கறதுக்காக நா ம துரா ஜுவல்லரில்ல வந்து வாங்கிருக்கே தோழி அது வந்து ரொம்பவுமே ஆ நல்லா இருந்தது விலையு வந்து குறைவும் இல்ல அதிகபடியாவும் இல்ல பட் தரம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அது கவரிங் நகைங்கிறது நம்ம சொன்னா மட்டு தா தெரியிற அளவுக்கு வந்து பயங்கர ஒரு இதா இருந்தது தோழி அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிய குடுக்கற மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம கடைகள்ல போய் வாங்கும் போது அது சில சமயம் வந்து தண்ணீர் படும்போதெல்லாம் நமக்கு அது எனக்கு வந்து அந்த கவரிங் நகைகள் வந்து சேராது தூரங்கள்ல வேல செய்ய போகும்போது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அணியும் போது அ அது சிரமத்தை ஏற்படுத்துச்சு பட் இதுல வாங்கும்போது எந் ந்த ஒரு அறிப்போ எந்த ஒரு இதுவோ இல்ல அதுல பயன்படுத்தின பொருட்கள் வந்து கொஞ்ச நல்ல தரத்திலயே வந்து பயன்படுத்திருந்தாங்க அந்த அனுபவம் வந்து நெஜமாவே ரொம்ப‌ நல்லா இருந்தது
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஆ அதே மாதிரி பாத்திங்கனா இப்பவுமே பாத்திங்கனா கேரண்டி நகை வந்துட்டு பாக்க தங்கம் மாரியே வந்துட்டு வந்திருக்கு பாத்தீங்களா நெறையா ந்த ஐம் பொன்னெல்லா கூட இப்ப வந்திருக்கு
ஐம் பொன்‌ நகை ஒரு கிராம் கோல்டன்னு சொல்லுவாங்க
ஆ ஒன் கிராம் கோல்டு எல்லா வந்திருக்கு அதெல்லா பாத்தோ அப்டின்னா இப்ப எது தங்கோ எது கவரிங்ன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுல தானே தோழி இப்பல்லா இருக்கு ஆ
ம் ம்
ம் தங்க வெலையு இப்ப ரொம்ப ஏறிப் போச்சு
நிச்சயமா தோழி
ஆ தங்கம் வெல வாங்குற வாங்குறவங்கல்லா கொஞ்சோ கம்மி ஆயிட்டே இருக்காங்கன்னு நெனைக்கிறோ ஆனா டி வில எல்லா என்ன சொல்றாங்கன்னா நகை வாங்குறத கொஞ்ச கம்மி பண்ணுங்க அப்டின்னு மோடிஜி சொல்லியிருக்காரு
வாங்கறவங்க வாங்கிட்டேதா இருக்காங்க தோழி
அவர் சொல்லிறாரு பெட்ரோல சேமியுங்கள் தங்க நகைகளை வாங்காதீங்க அப்டின்னு அவர் ஒரு ஏடு
நிச்சயமா தோழி பெட்ரோலுமே இப்ப நாள்தோறு எ ஏறிட்டுதா இருக்கு ஆ பாப்போங்க தங்கம் கூட போட்டியா இருக்கு
ஆமாம் தோழி சேமிப்பு சேமிப்புன்னு சொல்லிட்டு இப்ப அதிகமா வந்துட்டு முன்னாடி எடந்தா நெறைய வாங்குனாங்கன்னு நெனைக்கிறே இப்பல்லா தங்கோ வந்துட்டு நெறைய வாங்க ஆரம் வச்சிருக்காங்க அந்த ஒரு சவரனோட ரேட்ட கேட்டா நமக்கெல்லா தலையே சுத்துது ஆனா இருந்தாலுமே மக்கள் வந்துட்டு வாங்கிட்டு தா இருக்காங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ம் ஆமாம் தோழி ஆ அது மட்டு இல்லாம இப்ப வெரைட்டிஸும் நெறைய கொண்டு வந்திருக்காங்க இப்ப நீங்க நம்ம மீஸோ ஆப்லயே பாத் தனாலு செயின் வெரைட்டி அவ்ளோ கொண்டு வந்திருக்காங்க அது மட்டு இல்லாம இப்ப அது என்ன சொல்றது செட்டு நகையெல்லா கூட கொண்டு நாங்க முன்னாடி கல்யாணத்துக்கு எல்லா வாடகைக்கு தா நகை எல்லா எடுப்பாங்கன்னு நெனைக்கிறே
நிச்சயமா தோழி ஆ ம்
ஆ ம் இப்பல்லா பாத்தீங்க அப்டின்னா செட்டு நகையே இப்ப நமக்கு ரெண்டாயிரூபா மூவாயிரூபாக்கு மொத்த செட்டு நகையே நமக்கு கெடைச்சிருது இப்ப நம்ம வாடகைக்கு எடுக்கணும்னாலுமே ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க ஒரு நாள் வாடக அது நம்ம ஃபுல்லா செட்டாவே மீஷோல எடுத்து வச்சுக்கிட்டோ அப்டின்னா அடுத்தடுத்து நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலா அப்டி இல்ல அப்டின்னா நம்ம பேமிலி பங்க்ஷனுக்கு அ யாருக்கு குடுக்கனுனாலுமே நம்ம குடுக்கலா அந்த மாதி ரி வந்துட்டு இப்பெல்லா பாத்தீங்கனா அப்டின்னா மீஷோல எல்லா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு
ஓ பரவா இல்லைங்க எனக்கு தெரியாத ஒரு தகவல் இன்னைக்கி தெரிஞ்சுகிட்ட மாதிரி இருந்தது மீசோல ஒரு சில பொருட்கள் நா வாங்கியிருக்கே பட் கவரிங் இது வந்து வாங்கனது இல்ல அது வந்துட்டு மதுரா ஜுவல்லரி ஆ
வாங்கணு ரிவ்யூ வந்துட்டு நீங்க நல்லா பாக்கணு ஒரு சில இதெல்லா வாங்கனீங்க அப்டின்னா கவரிங்ன்னு நல்லாவே தெரியு
ஆ இல்ல கவரிங் நகைகள் அதிகமா பயன்படுத்தினா சேருவதில்ல தோழி இப்ப வேற இங்க இந்த திருட்டு பயத்தினால ஒன்று ரெண்டு நகைகள் மட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்போ பாத்தீங்கன்னாதா மதுரா ஜுவல்லரி சொல்லிட்டு ஒரு சமூக வலைதளத்ல தா வாங்கணோ
ஓ இன்ஸ்டாகிராம் பேஜா தோழி
அ அது பேஸ்புக்லயுமே வந்துச்சு தோழி மதுரா ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு அ அது அதுல அத் துல வரக்கூடிய கலெக்ஷன்ஸே பாத்தீங்கனா ரொம்ப வித்யாசமா இருந்துச்சு அ அதுக்கப்புறோ சு ம நா சாதார்ணமா ஒரு நகதா வாங்குன அ வாங்கறப்ப அது வந்து ஆறு மாச ஒரு வருட பயன்படுத்துனாலுமே எந்த ஒரு மாற்றமுமே தெரியல அதுக்கப்புறோ நா வந்து இந்த கல்யாண செட்டு மாதுரி தா ரெண்டு இது ஆரம்ப துரி வாங்குச்சு தோழி அப்டிங்கம்போது அது நல்லாருந்துது அ அ அப்ப இது எத் துமே கருக்ல நம்ம ஒடம்ப்ல அரிக்கவு செய்யல அப்டிங்கம்போதுதா சிரி அந்த தங்க இங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு இரண்டு இடங்கள்ல திருட்டு நடந்துருக் ச் தோழி பகல் நேரத்துலுயே அப்டிங்கம்போது தா அதனால வீட்ல இருந்து போகும்போது நீ கவரிங் நகயே போட்டுட்டு வேலக்கி போ அப்டிங்கிற மாதுரி சொன்னாங்க வேலை நிமத்தமா இங்கேயாது வெளில போற மாரி இருந்துச்சுன்னா அந்த சமயங்கள்லதா செரி லக்ஷ் வி சாமி மொகப்பு வெச்ச மாதுரி ஒரு இது வந்து வாங்கும்போத் து மதுரா ஜுவல்லரில ரொம்போமே நல்லாருந்துது அத பாத்துட்டு என்னுடைய தாயாருமே ஒன்னு வாங்கி தர சொல்லி கேட்டாங்க அவுங்ளுக்குமே ஒன்னு வாங்கி குடுத் த ஆ அவங்ளுக்குமே வந்து ரொம்ப நல்லாருந்துதுன் சொன்னாங்க ஆ அத்து அதனால வந் து நல்லாருந்துது தோழி அது கவரிங்கனே யாரு இதுவரக்கி அத பாத்துட்டு கவரிங்குன்னு நானா வரக்கி என்ன பாத்து யாரு கேட்டதில்ல
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நம்ம நெறைய தகவல்கள் நம் உங்ககிட்ட பேஸ்னதுல நா தெரிஞ்சுக்கிட்டே அ நாளைக்கி நம்ம தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி தோழி
அ நன்றி தோழி